ஹலோ நா பேசுறது கேக்குதா
கேக்குது
உம் ஓகே இன்னிக்கி நம்ம எத பத்தி பேச போறோனா ஒரு நம்ளோட டெய்லி ரொட் டீன்ஸ் பத்தி ஒரு கான்வன்ஷேஷன் தா உங்ளோட நார்மல் டே எப்டி ஸ்டார்ட் ஆகு
நா யூஸ்ஃபுல்லா மார்னிங் ஒரு ஆரற மணிக்கு எந்துப்பே
அலாரே வெச்சு ஏந்துருப்பீங்ளா இல்ல நீங்ளாவே ஏந்திரிச்சிருவீங்ளா
மோஸ்ட்டா அலாரந்தா இல்லன்னா நா எப்டியே சீக்கிரோ எழுதுருப்ப லேட்டாயிடுல்ல
ஓகே மார்னிங்ல ஃபஸ்ட்டு ஏஞ் சொன்ன நீங்க என்ன பண்ணுவீங்க
ஃபோன் செக் தா பண்ணுவ வேற என்ன அப்புறோ ஃப்ரெஷ்ஷா ஆ போய் பிரேக் ஃபாஸ்ட் சாப் டுவ
பிரேக்ஃபாஸ்ட் எப்பயாது நீங்க ஸ்கிப் பண்ணிருக்கீங்ளா இல்ல அது அத ஸ்கிப் பண்ற போசனா நீங்க
சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணுவ பட் ட்ரை பண்ற ரெகுலரா சாப்புற்றதுக்கு ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்றது நல்லது இல்லன் பெரியவங்க சொல்லிருக்காங்க
ஓகே வெரி குட் பெரியவங்க சொல்றதெல்லா ஃபாலோ பண்றீங்க நீங்க காலேஜ் படிக்கிறீங்ளாஸ் ஸ்கூல் படிக்கிறீங்ளா
நா காலேஜ் தாங்க படிக்கிறே
அப்டின்னா நீங்க காலேஜ்க்கு எப்டி போவீங்க
காலேஜு பஸ்ல போவாங்க கொஞ்சோ ட்ராவல் டைம் தா அதிகமா இருக்கு ஒன் ஹார் டூ ஹவர்ஸ் இருக்கு
டிராவலிங் போரிங்கா இல்ல என்ஜாய்பிளா
சம்டைம்ஸ் போரிங் பட் சாங்ஸ் கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டே போய்டுவே
காலேஜ்ல ஃபுல் டே எப்டி போவு
கிளாஸ்ல கிளாஸ்ல போவோ அசைன்மெண்ட் அப்றோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசுறது சாப்புறது இப்டியே டைம் போகுங்க
உங்ளோட காலேஜ் ஃபேவ்ரட் டைம் எது
என்ன கேட்டா நா வந்து லஞ்ச் டைம் சொல்லுவே ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு சாப்புறது நல்லா இருக்கு அப்றோ கல்ச்சுரல்ஸ் டைமு அந் அந்த மாரி டைம் லா கொஞ்சோ நல்லாருக்கு ப்ரெண்ஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு
உங்ளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்றதெல்லா ரொம்ப பிடிக்குமா
ரொம்ப அதிக்மா என்ன கேட்டீங்க மறுடியு கேளுங்க ஒருவாட்டி
ஃப்ரெண்ஸ்ஸோட ஹேங் அவுட் பண்றது ஊர் சுத்துறது பம்ப் பண்றது
ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் உங்க லைன் எங்க இருக்கு ஆக்சுவல்லா நீங்க வந்து இந்த லைன் தா கேக்க வரீங்கன் நா நெனைக்கிறே நீங்க பண்றத பாத்தா நீங்க வந்து லாஸ்ட்டா இப்ப என்ன என்ன கேட்டீங்கன்னா ஆஹ் எது வந்து ஃபேவரட் டைம்ன்னு கேட்டீங்க அதுக்கப்றோ வந்து மொபைல் யூசேஜ் அதிக்மா இருக்கான் தானே கேக்க வந்தீங்க
ஆமா
இப்போ ரொம்ப அதிகோ தா எஸ்பெஷலா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாக்றதுலேயே டைம் போயிடுது வா கொஞ்ச நேரோ உக்காந்தா ரொம்ப நேரோ மாரி ஃபீல் ஆயிட்து
உம் அப்ப டெய்லி எவ்ளோ நேரோ யூஸ் பண்ணுவீங்க
அஹ் அது வந்து மினிமமு ஒரு டூ ஆர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் போகுனு இல்லன்னா கொஞ்சோ அதிக்மாவே போவோங்க
ஓ ஈவ்னிங்லல்லா என்ன பண்ணுவீங்க
வீட்ல தா வந்து கொஞ்ச நேரோ ரெஸ்ட் எடுப்பே அப்புறோ ஸ்நாக்ஸ் சாப்டுவே அப்புறோ எதாவ்து வொர்க் குடுத்தா பண்ணுவே டிவி பாப்பே தங்கச்சி கூட அப்டியே விளையாடுனே அப்டியே போயிடுங்க டைம்
அப்போ ஸ்டெடிலா பண்ணுவீங்களா ஈவினிங் டைம்ல
கொஞ்சோ பண்ணுவேங்க பட் மோஸ்ட்டாக போஸ்ட்பான் பண்ணிடுவே நாளைக்கு பண்ணிக்கலா சாட்டர்டே பண்ணிக்கலா சண்டே பண்ணிக்கலான்னு அப்டி பண்ணிடுவே
அப்போ ஃப்ரீ டைம்ல என்னென்ன பண்ணுவீங்க
மூவிஸ் பாப்பே சாங்ஸ் கேப்பே சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் பண்ணுவே கால் பண்ணுவே அப்றோ வீட்ல எதாவ்து கொஞ்ச பண்ணிட்ருப்பங்க காமெடியா
ஓ அப்ப டின்னர் டைம்ல எப்டி இருக்கும்
ஃபேமிலி கூட சாப்பிட்றது அதுதான ரொம்ப அன்னைக்கு ஒரு ஒரு நாளோட பெஸ்ட்டு பார்ட்னே சொல்லுவே ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பறது ஃபேமிலி கூட எனக்கு ரொம்ப புடிக்கு
டின்னர் அப்றோ என்ன பண்ணுவீங்க
டின்னருக்கு அப்புறோ ஃபோன் யூஸ் பண்ணுவே சம்டைம் சீரீஸ் பாப்பே அப்புறோ தூங்கிடுவே
அப்போ நைட்ல எப்ப தூங்குவீங்க
நார்மலா நா தூங்குறதுக்கு ஒரு பதினொன்ற பன்னெண்டுக்குள்ள தூங்கிடுவங்க நீங்க எப்ப தூங்குவீங்க
நானு கொஞ்ச லேட் ஆகுந்தா ஆனா உங்களவுக்கு இல்ல ப்ராப்பரான ஸ்லீப்பலா கடைக்குதா உங்களுக்கு
எப்பவுமே கெடையாது ஏனா போன்னால எப்பவ்மே லேட்டாகு எங்கம்மா என்னைய எப்ப பாத்தாலு திட்டி திட்டி தூங்கவப் பாங்க திட்டுவாங்கனா நம்ம திரும்மி போனேயே தா பாக்குறது
ம் அப்ப வீக்கண்ட் ரொட்டின் இதுவா இல்ல அது டிஃப்ரென்டா இருக்குமா
ரொம்ப டிஃப்ரெண்ட் லேட்டா எழுந்துப்பே ஃபுல்லா ரிலாக்ஸ் மூடா இருக்கு போன் பாப்பேன் டி வி யு பாப்பே வெளிய போவே ஃப்ரெண்ட்ஸ் கூட கத பேசுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாரு
அப்ப வீக்கெண்ட்ல எதாவ்து உபயோகமா பண்ணுவீங்களா
ப்ளேன் நெறையா வாட்டி பண்ணிருக்கே பட் ஃபாலோ பண்ணதா முடியாது ரொம்ப கஷ்டோ சாமி பண்ணிடுவே மோட்டிவேட் ஆயி சம்து வந்து பண்ணாம அப்டியே விட்ருவே
அப்ப டெய்லி ரொட்டீன்ல சேஞ்ச் பண்ண எதாவ்து ஆச இருக்கா
ஆமா ரொம்பவே ப்ரொடக்டிவா இருக்கணுனு ட்ரை பண்றே அதுதா ரொம்ப ஆச
ஓ அப்ப மார்னிங் எந்ததுக்கப்றோ எக்ஸசைஸ் இல்லா வாக்கிங் அந்த மாரி எதாவ்து பண்ணுவீங்ளா
சில நேரோ டிரை பண்ணிருக்கே பட் டெய்லி மெயின்டென் பண்ண முடிய்ல கொஞ்ச கஷ்டமா இருக்கு
அப்போ ஹெல்தி ரொட்டின்லா ஃபாலோ பண்றது கொஞ்ச கஷ்டந்தா இல்ல
ஆமா எஸ்பெஷலி காலேஜ் இல்ல வே ஒர்க்கிங் டைம்லலா டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டோ
ஆமா காலேஜ் முடிஞ்சு ஹோம் வந்தா டயர்டா இருப்பீங்ளா
ரொம்ப டயடா இருப்பங்க எஸ்பெஷலி டிராவல் இருந்தா நீங்க எப்டி ஃபீல் பண்ணுவீங்க
ஆமா சம்டைம்ஸ் பஸ்ல எடோ கெடைக்கலனா நா நின்னுகிட்டே வேற வர்ணு அதுவே இன்னு கொஞ்ச டயடாய்டுவோ அது கூட்டமான நேரத்துல வந்தா அவ்வளவுதா இன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு எக்ஸாஸ்ட்டாய்டுவோ அந்த எடத்துல வீட்டுக்கு வந்தது ஃபஸ்ட்டு என்னா பண்ணுவீங்க
பேக போ ஒரு சைடாக போட்டுட்டு நல்லா போயிட்டு ஃப்ரெஷ்ப்பாய்ட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுப்பே அப்றோ வந்து எனக்கு எதா ஸ்நாக்ஸ் குடுப்பாங்க டீ குடுப்பாங்க அப்டியே போய்டு
நீங்க டீ குடிக்கிற பர்சனா இல்ல காஃபி குடிக்கிற பர்சனா ஈவ்னிங்ல
டீ மோஸ்ட்டா குடிப்பே அது குடிச்சா கொஞ்சோ ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகு டீ இல்ல அப்டின்னா காஃபி குடிச்சிருவே
ஆமா நம்ம டீ இல்ல காஃபி குலுச்சா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டே அளவுக்கு ஒரு எனர்ஜியே கொண்டு வந்துரும் ஆமா ஈவினிங்ல ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்ளா
ஆமா கொஞ்ச பேசுவே அப்றோ எல்லோரு போன் யூஸ் பண்ண ஸ்டாட் பண்ணிடுவாங்க அதனாலே யார்டையு செரியா பேச முடியாது
ஆமா இப்ப எல்லாருமு மொபைல தா பிஸியா இருக்காங்க
ஆமா சம்டைம்ஸ் சேம் ரூம்ல இருந்தாலு சேட்டிங் மாதிரி ஃபீல் ஆகுது என்ன பண்றது
உங்களோட டெய்லி ரொட்டீன்ல ரொம்ப போரிங்கான பாட் என்ன
டெய்லி ரொட்டீன்ல போரு போரிங்கன்னா அசைன்மெண்ட் தாங்க அசைன்மெண்ட் ரெக்காடு அசைன்மெண்ட் பேப்பர துக்கி போட்டுருவாங்க ஆனா நம்ம அத கஷ்டப்பட்டு எழுதி குடுக்கனு
ஆமா அதுவு டெட் லைன்லா வந்திச்சின்னா அப்ப ஒரு மோட்டிவேஷன் வரு பாருங்க அந்த சூறாவளி கெளம்பியதைப் போல
நா மனசில நெனச்சதா அப்பிடியே நீங்க எக்ஸாக்ட்டா சொல்டீங்க லாஸ் மினிட்ஸ் அத ஒரு ஸ்பீடு வரு பாருங்க காதுல வெட் செட்டா மாட்டிக்கிட்டு அந்த விஜய் பாட்டு மாரிதா போட்டுட்டு அந்த பாட்டோதா
ம் நைட்ல ஃபோன்ல்லா யூஸ் பண்ண பேரன்ட்ஸ் திட்டுவாங்களா
ஆமா த் தூங்குன்னு டெய்லி சொல்லுவாங்க டெய்லி திட்டுவாங்க
ஆனா நம்ம கேட்கவே மாட்டோமே
ஆமா கரெக்ட்டு ஒரு ரீல் பாக்கறமா அப்புறோ தூங்கறமான் சொல்லுவோ ஆனா அது அப்டியே ஒன் அவரா கண்டினியூ ஆயிடு
வீக்கெண்ட்ல ஃப்ரெண்ஸ்ல்லா மீட் பண்வீங்களா
சம்டைம்ஸ் மோஸ்லி அவுட்டிங்ல்ல மூவி பிளான் பண்ணுவோ
உங்களுக்கு ஷாப்பிங்ல்லா புடிக்குமா
விண்டோ ஷாப்பிங்தா அதிகங்க விண்டோ ஷாப்
ஆ ஆமா அதிலதா நம் நேர்ல போயிட்டு பிளஸ் பாக்கறது தான ஃப்ரி சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு எல்லாத்தியு ஒரு லுக் க்விட்டுட்டு முடிச்சிட்டு வந்துர வேண்டிதா செலவே இல்லாம
கரெக்டா சொன்னீங்க அதா கெளம்பி போவோ பட் வந்து சும்மா பாத்துட்டு வந்துருவோ
ஓகே உங்களுக்கு டெய்லி ரொட்டீன்ல ரொம்ப ஹாப்பியஸ்டான மூமெண்ட் என்ன
நைட்ல பெட்லபடுத்து அப்புறோ ஃபோன் யூஸ் பண்றது ஸ்ட்ரெஸ் இல்லாம கொஞ்சே கொறையு
கே நீங்க தூங்குபோது சாங்ஸ் கேட்டுடே தூங்குவீங்களா
ஆமா சாங்ஸ் கேட்டா ரொம்ப காமா நல்லா ஃபீல் ஆவு அப்டியே வேற வேல்டுக்கே நம்ம போயிற மாரி ஃபீல் ஆவு
இந்த காம்போ தெரியுமா ரெய்னிவெதர் சாங்கு ஸ்லீப்பு அப்பிடி இல்லன்னா டீ காஃபி அந்த மாரி
ஆஹா என்ன அழகான காம்போ அப்சலிட்லி செம்ம பீஸ் ஃபுல்லா ஃபீல் ஆவு
உங்க ஃப்யூச்சர்லா நீங்க எதாது ஒர்ட்டீனா இம்ப்ரூவ் பண்ணு அப்பிடின்னு பிளான் பண்ணியிர்க்கீங்களா
ஆமா கால்ல சீக்கிரோ எழுஞ்சிக்கனு ஃபோன் கம்மியாக யூஸ் பண்ணு மோர் பிரொடக்டிவா இருக்கனு அப்புறோ நெறைய ஸ்கில்ஸ் லேன் பண்ணனு நெறைய விஷ்யோ தெரிஞ்சிக்கனு பண்ணனு நெறைய பிளான் பண்ணிர்க்கே ட்ரை பண்ணிர்க்கே
அது நடந்தா சா லைஃப்லா செம பேலன்ஸ்டா இருக்குல்ல ஏனா நம்ம ஒரு ஒருதரயு பிளான் பண்றோ இம் புரூப் பண்ணனுன்னு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஃபாலோ பண்ணுவோ அதுக்கப்புறோ ஆட்டமேட்டிக்கா மறஞ்சிரு நாங்க அத வந்து விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறோ அந்த மாரி பண்ணாம நம்ம ஒழுங்கா ஃப்ளான் பண்ணணு அதுக்கப்பறோ
ஆமா கரெக்டா சொன்னீங்க ஸ்லோவா இம்ப்ரூவ் பண்ணா ட்ரை பண்ணணு ஸ்லோ இம்ப்ரூவ்மெண்ட்டு கன்சிஸ்டன்சி தா எப்பவுமே வந்து அத நல்லா லீட் பண்ணி கொண்டு போவோ இன்னைக்கு உங்க கூட பேசுனது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது
சம்டைடைம்ஸ் நம்ம பிளான் பண்றதெல்லா வந்து நட்ந்துகிட்டு தா இருக்கு ஆனா நெறைய டைம் நம்ம தா அத வந்து ஒரு இதுவா ஒரு தடவ முடிஞ்சிருச்சுனா நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றதுக்கே நம்புளுக்கு ஒரு சோம்பேரி தனமா இருக்குல்ல
ஆமா கரெக்டா சொன்னீங்க அந்த சோம்பேரித்தனத்த எப் எப்டி நம்ம ஒழைக்கிறதுன்னு ஒரு இது டிவைஸ் மாரி இருந்தா நல்லா இருக்கு
ஆமா ஓகே இன்னைக்கு உங்க கூட பேசினது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது பாய்
தேங்க் யூ சோ மச் பாய்
பாய்
பாய்